ஹலோ வணக்கம் தோழி ஆ வணக்கம் தோழி
ஆ
ம் நல்லாருக்க தோழி நீங்க நல்லாருக் கீங்ளா? ம்
நல்லாருக்கே தோழி
கூல் போயிட்டாங்களா? பள்ளி சென்றுட்டாங்களா?
போயிட்டாங்க தோழி பள்ளிக்கு செ போயிட்டாங்க தோழி இன்னு எனக்கு பெண் கொழந்த ஒன் னு போயிட்டாங்க தோழி அஞ்சாது படிக்கிறாங்க உங்ளுக்கு தோழி
சேர் சேர் ஆ எனக் கு ஒரே ஒரு பெண் கொழந்த தா அவுங்க ஒரே ஒரு பெண் கொழந்ததா ம் மூன்ற வயசு தா ஆ குது அவங்க எல் கே ஜி சேத்து விட்டே ஆனா அவங்க கால்ல பாத்தீங்க அப்டின்னாக்கா நா பத் த்து மணிக்கு பத்தே காலு தா எந்திரிப்பாங்க நானு கொஞ்ச நேரத்தோட எழுப் ஊடுணு எழுப்பிவுட்ணு பாத்தா கால்ல எழுப்புறதுக்குள்ளவங்கள என்ன எதுக்காக நீ எழுப்புற ந் வீட்டுல தான இருக் குர நீ என்ன எதுக்காக எழுப்புற அப்டின்னு சொல்லிட்டு நீ என்னைக்கு தாமா ஸ்கூலுக்கு போ போற எந்தரிமா அப்டின்னாக்கா எந்திரிக் ய்ய மாட்டாங்க நைட் அப்டிதா நேரத்தோட தூங்குவ உனு சொல்லிட்டு எட் எட்டு ஏழு மணிக்க எல்லா சாப்பாடு ஊட்டி விட்டு எட்டு மணிக்குலா போய் தூங்குமா அப்டின்னாக்கா எனக்கு தூக்க வல்ல எனக்கு தூக்கோ வல்ல பன் சொல்லிட்டு எ கணவர் வந்து லேட்டா தா வருவாங்க வேலைக்கு போயட்டு வந்து ஒரு பதினொன்ற மணி போலதா வருவாங்க அது வரைக்கு வந்து இவங்க வந்து தூங்க மாட்டாங்க அப்பா வரட்டு அப்பா வந்துதா நா தூங்குவே அப்புன்னு சொல்லிட்டு அவுங்க அப்பா வந்து நாங்க அவுங்க நேரத்தோட சாப்ட்டுட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க அவுங்க அப் ப்பா வந்து நாங்க சாப் ட்டுட்டு படுக்கத்தயே மணி பன்னெண்டு ஆயிடு பன்னெண்டு மணிக்கு படுத்தாலுமே அவுங்க அப் அப்பா கூட ஒரு அர மணி நேரம் விளையாண்டுட்டு தா அவுங்க தூங்குவாங்க அவங்க தூங்கத பன்னெண்ர மணி ஆயிடுதா அப்றோ எப்டி காலைல நேரத்துல இருந்து பள்ளிக்கு செல்ல முடியு அதனாலயே அவுங்க எந்திக்கிறதே இல்ல நானு எவ்ளவோ சொல்லி சொல்லி பாத்துட்டே ஆ
உ உ
ரெண்டு கால்ல ஹலோ ஹலோ தோலி ஹலோ ஹலோ தோலி கேக்குதா
கேக்குதுங்க தோலி சொல்லுங்க
உ அந்த மாதிரி அவுங்கள நா பள்ளிக்கு செ ஆ ஆமா பள்ளிக்கு அனுப்புறதுக்கு வந்து நானு எவ்வளவோ சொல்றே ஆனா அவுங்க நேரத்தோட எந்திரிக்கிற மாரியே தெரில தோலி
து அதான் ஏன்னா சின்ன கொழந்தைங்க இல்லிங்களா இப்ப கொஞ்ச குளுரு டைம் இல்லங்ளா அது இல்லாத இவ்ளோ நாள் வீட்ல இருந்து விட்டு இருந்தாவுங்க திடீர்னு நம்ம போய் பள்ளிக்கு விட்டோன் வைங்களே பாத்து இவங்க எதோ நம்மள எங்கியோ கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களோ நம்ள வந்து திருப்பி கூப்டுவாங்களோ இல்லியோ அப்ற ஒரு சந்தேகம் எல்லா நம்ம கொழந்தைங்களுக்கு வந்துரும்
ஆமா ஆனா வந்து அவுங்க வந்து பத்து மணிக்கு எந்திரிச்சு அ ஆ பத்து மணிக்கு எழுந்திரிச்சு கேட்பாங்க அம்மா ஆட்டோ வருதா நா கெளம்பவா அப்டின் கேப்பாங்க
ஏய் ஆட்டோல்லா வந்து வெயிட் பண்ணி பாத்துட்டு போயிட்டு நீ எங்க இன்னிமே நீ கெளம்பபோறப் போ சொல்லிடுவேன்
ஆமா மா மா
அவுங்க மிஸ்சுமே வந்து அடிக்கடி கா கா ஃபோன் பண்ணி கேட்டுட்டே தா இருக்காங்க ம் வந்து ஏ ஜெசிகா ஸ்கூல் வர் லயா இன்னக்கி அப்டின்னு கேப்பாங்க அவுங்க எங் கெளம்பில ம் அப்ற நா நாளக்கி அனுப்பறேன் நாளக்கி அனுப்புறே அப்டின்னு இப்டியே சொல்லிட்டு தா போயிட்டுருக்கே நல்ல வேல பீஸ் அப்டிங்ற ஒன்னு கட்டல கட்டணம் கட்டாம இருக்கு இல்லனாக்கா கண்டிப்பா எழுப்பி உட்டு கெளம்பி போ
ஆமா நம்ம நம்ம கஷ்டப்பட்டு காச கட்டிட்டு அப்ப பாப்பா வீட்ல இருந்தா அது ஒரு கஷ் டேலங்
ஆ கஷ்டம் அதுனாலதா வந் நா யோசிச்சுட்டே வந்து கட்டாம இருந்தேன் அதே மாரி அவுங்க போ மாட்றாங்க சரி இனிமே வந்து ஒரு விஜயதசமி காவுது சேத்து உடலாம் அப்டின்னு அவுங்க அப்பா அதுக்குள்ள கொஞ்ச நேரத்தோட தூங்க வச்சு கால்ல நேரத்தோட எழுப் பி என் அதயே பண்ணி பாரு ஆ பழக பழகு அப்டின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்டியாவது பண்ணி பாப்போ அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கே
எ கொழந்த வந்து எவ்ள நேரோ நைட்ல படுத்தாலு காலையில வந்து நா என்ன செய்வே தெரியங்களா ஆறு மணி இருந்துச்சுன்னா ஏழு மணினுவே ஏழு மணினா எட்டு மணிணுவே அதனால உடனே பயந்துட்டு எழுந்திரிச்சிரூவாங்க எந்திரிச்ச உடனே நா அவுங்க எப் து எக்ஸைட்டிங்கா இருந்தாங்கன்னா அந்த விஷயத்த சொல்லி எழுப் ப்பிருவே ஆ இன்னக்கி உனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணு இன்னக்கி வந்து உனக்கு ஆ இந்த மாரி ஸ்கூல்ல வந்து உனக்கு அப்ற இது வச்சு வச்சி இருக்காங்க டான்ஸ் பு்ரோக்ராமு அந்த மாரி எதனாச்சு சொல்லி வுட் ரொம்ப ஆர்வம் மா அவள எழுப்புறது வந்து என்ன யோசிக்கணுமா அத யோசன பண்ணி வச் ச்சுக்குவே இல்லன்னா ஒடனே சொல்லிருவே ஐயய்யோ டைம் ஆயிடுச்சு கெளம்பி ட்டாங்க அப்பா களம்பிட்டாங்க வெளியே புக்க எல்லா எடுத்துட்டு ரெடி ஆயி டாங்க நீ இன்னோ எந்திரிக் க்காத எத்தல குளிக்கணு என்ன பண்ணனு தெரிலியே அப்டின்னு நா பரபரப்பா பேசுனேனு வைங்களே ஒடனே அடிச்சு பிடிச்சு எந்திரச்ச நேர கண்ணு முழிக்கிறாலா இல்லயோ நேர பாத்ரூம் போயிடுவா போய் குளியில் அறைக்கு போயட்டு அப்புறோ பிரஷ் பண்ணிட்டு து மா வந்து இது பண்றது சரியா இருக்குங்க அந்த மாரி அது அவளுக்கு அந்த மாரி ஒரு பண்ணி விட்டுட்றது நீங்க வேணா அத முயற்சி பண்ணி பாருங்கள குழந்தைகிட்ட நாங்க ஊருக்கு போறோ இந்த மாரி வெளில ஆ அதுதா அந்த மாரி சில ஐடியாகல சொன்ன நாதா அந்த குழந்தைங்க வந்து நம்ம உற்சாகமா எழுப்பி ரெடி பண்ணி அனுப்ப முடியு
தாலு அ அம்மா நாம இன்னிக்கு சித்தப்பா வீட்டுக்கு போறோ கலம்பு அப்டின்னு சொன்னோம்னா அ சித்ரா வீட்டுக்கு போறோமா அப்டியா அ போகலா அப்டி டக்குனு எந்துருச்சி வொக்கா வொக்காந்துருவாங்க அந்த மாரி உங்க அத் அத்த வந்திருக்காங்க எந்திரி அப்டின்னு சொன்னோம்னா அத்த வந்திருக்காங்களா அத்த வந்திருக்காங்களா அப்டின்னு சொல்லிட்டு என டக்குன்னு எந்திரச்சு வொக்காந்துருவாங்க இந்த மாரி எல்லா பண்ணுவாங்க அ அந்த மாரி இதா இன்னமே வந்து நம்ம பழகி பழகி ஆ பழகி பழகி பள்ளிக்கு கண்டிப்பா அனுப்பி ஆகணு
இதுல வர்ற ஐயோயோ நைட்டு வாங்குன ஐஸ்கிரீம் வேற உருகுதே காலையில சாப்பிட சொன்ன எனே மறந்துட் ச்சா பாப்பா ஐயோ போயிடுச்சு ஐஸ்கிரீம் எடு எடு அந் தைஸ் இது உருகிறதுக்குள்ள நா சாப்பிறனது என்னாது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தீங்க எப்போ வாங்கிட்டு வந்தீங்க எனக் வே இல்ல அத சொல்லவே இல்ல அப்டின்ற ஒரு இதுல வந் இதுலே ஆர் எழுப்பிருபா அப்பறம் ஆ அப்புடின் சொல்லுவா அந்த மாரி அஅ அந்த மாரி சொல்லு போது அவுங்களுடையது இது முக பாவனை பாக்கணுங்குளே ஐயோ பாவ ரொம்ப ஒரு இதாயி யோ ஐயயோ என்னன்னா பொய் பேசி எழுப்பிட்டாங்களே நம்ம தூக்க போயிருச்சே அப்டின்ற மாரி
ம் ஆமா அந்த மாரிதா எ எழுப்பி என்னதா நம்ம கொழந்தைங்க வந்து ப பள்ளிக்கு செல்லு போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பில்லையா நம்ம நம்ம பிள்ளைங்க வளந்துட் இப்பதா கொழந்தையே பெத்த மாரி இருக் இப்பெல்லா நம்ம வந்து பள்ளிக்கூடமே போக ஆரம்பச்சிட்டேப்
அதே மாரி அந்த யூனிஃபார்ம் எல்லா மாத்த போது அந்த யூனிஃபார்ம் வந்து அவ ஒரு அழகா இருப்பாங்க அந்த ரெட்ட ஜடத் போட்டுட்டு அந்த டைய்யி பெல்ட் எல்லாம் போட்டு இன் பண்ணு போது பாக்குறதுக்கே ஒரு அழகா இருக்கும் அதே மாரி போபோதே சொல்லிடுவா நீங்க வந்து என்ன கீழ வந்து இறங்கி வண்டில ஏற வச்சாலும் ஆமாமமா நீங்க ம ம சீக்கிரமா போய் மொட்ட மாடியில நில்லு எனக்கு பா கை காட்டு நான் போறதே பா நா போ மறையிர வரைக்கும் நீ நிக்கனும் செரிங்களா அப்புறம் நா பாக்கல நீங்க நா போய் என்னைய வந்து கை காட்டலன்னா அப்புறம் நா சாயந்தரம் வந்து உங்கள்ட்ட சண்ட போடுவேன் அப்பிடின்னுவா அதனாலேயே பதினெட்டு படி ஏழு ஏறி ஓடி வரும் அவள கீழயும் விடுனுங்கும் திருப்பி பின்னாடி வந்து நம்பளுக் இது வந்து மெயின் ரோடுங்களா வளஞ்சி வருபோது மெயின் ரோட்ல தான் போவா பாப்பா நம்பளோடைய மொ ட்ட மாடியில இருந் தா அத நல்லா பாக்கலாம் அதனால சீக்கிரம் போய் நில்லுங்க அப்படின்று வா எனக் அப்போ ஒ உடனே எனக்கு அது பண்ணி இவ ஆர்டர் போட்டு உடுவா நீ போய் அங்க நில்லுமா நான்னு வ ந்து நான் கை காட்டுவேன் நீ கை காட்டணும் அதுக்கப்புறம் தான் நான் மறைஞ்சு பி றகு நீ உள்ளேயே போகணும் அப்படின்றவா சேரி இவளோட ஆசைக்கு என்ன பண் அது காலையில ஸ்கூல்க்கித்தி கெளப்பணுமே பசி என்னந்தா இவுங்க சொல்றது குலாம் செரி செரின் தலையாட்டிட் டு அவுங்கள அ அப்புறம் அனுப் த்துட்டா வந்தலா மறையிற வரைக்கும் நம்ம கை காட்டிட்டே போவா பின்னாடி அதுக்கப்புறம் வந்த பிறகு அது ஆ அவுளுக்கு ஒரு சந்தோஷம்
ஆமா அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம்
அதே மாரி சாயந்தரம் ப பள்ளி விட்டு வந்த ஒடனே அம்மா என்ன செஞ்சி வச் சிருக்கா எக்ஸாட்டிங்கா இருப்பாங்க ஒரு மாரி ஆர்வ கோளாரா இரு பைய பொண்ணல்லாம் ம் நா எ அவன் என்ன செஞ்சி வச்சிருக்கீங்க எனக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சி வச்சிருக்கீங் ஒண்ணும் இல்ல வெறும் காபி பிஸ்கேட் ஐயோ காஃபியும் பிஸ்கே ட்டுமா ரொம்ப போர் அடிக்குதே அப்டின்னுவா நா சொல்லுவே பாப்பா இன்னைக்கு சாப் ட்டுக்கோ நாளைக்கு வந்து நான் வீட்லேயே கேக் பண்ணி வைக் கிறே அப்டின் சொல்லி அவள சமாதான
ம் ஆமா அந்த மாதிரி ஆ ஆ நம்ம ப பிள்ளைங்கள வந்து நமக்கு ஸ்கூ பள்ளிக்கு அனுப்புறோம் அப்டின்னாலுமே அந்த பரபரப்பா காலில எழுந்திரிச்சோமா காலக்கி எதாவது இட்லி ஊத்தனமா தோச ஊத்தனமா அவுங்கள எழுப்ப வுட்டு நமக்கு வந்து அந்த நேரம் போ றதே தெரியாது அதுக்குள்ள மணியாய்ட்டா
உண்மைங்க எ கொழந்தைங்க கொழ ஆமா இவுங்க கொழந்தைங்க ஸ்கூல் போறனால நம்ப வேலைகள்லாம் முடிஞ்சிரு துன்ன நம்பளும் சுறுசுறுப்பா காலையில எந்திரிச்சுறோம் ஆமா காலையில மட்டி காலையில உணவும் பண்ணிடுறோம் மத்திய உணவும் பண்ணிடற நானு ஏ காலைல உணவு க்கு எப்டியோ கொழந்தைக்கு ஒரு தோசையும் ரெண்டு தோசை பண்ணுவா அப்ப அதுக்கு சட்னி அரைக் கினு அப்போ ஆ காலேல உணவு கணவருக்கும் ரெண்டு தோசை தான் அதே சட் னி தா அப்ப காலேல வேலையு முடிச் செஞ்சரது மத்தியான அவளுக்கு எப்புடி யும் சாதம் செய் ஏன்னா அவுங்க சாப்பற நேரமே மத்தியான நேரம் கொஞ்ச சாதம் இருந்தாதான் சரியா இருக்குன் சொல்லி டு காலேலயும் சரியா சாப் படுறது இல்லைங்ளா சரி வர அதுனால மத்தியானோம் சாதம் வேணுன்றதுனால சாதத்த மொத்தமா வச்சுடுறது நானு நா எதுக்கு தனித்தனியா செய்யணுன் சொல்லிட்டு மொத்தமா வச்சு செஞ்சு முடிச்சுறது
ஆமா நமக்கு வந்து காலேல வேலையும் முடிஞ்சிடும் ம் மதியோம் வேலையு நமக்கு முடிஞ்சுடு
அப்ப அவுங்க போன கையோட பாத்திரம் அழம்பிர்லாம் வீடு பெருக்கிறலாம் துணி பண்ணிடலாம் பாப்பா வர்றது குள்ள காய போட்டுல்லாம் மடிச் சலாம் அப்ற நம்ம வந்து கொஞ்ச டைம் எடுத்து கொஞ்ச நம்மளும் கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாரி வந்து எல்லா வேலைகளுமே குழந்தைங்க ஸ்கூல் போறனால நம்பளயும் சுறுசுப் பாக்கிடுது பாதி முக்கா வேலை வாசி முடிஞ்சுருதுங்க
ஆப் அதுனாலே நம்ம வந்து எப்படா நம்ம புள்ளைங்க வந்து பள்ளிக்கு கெளம்புவாங்க அப்டிங்கிற மாரி தோணுது
கண்டிப்பா கண்டிப்பா சரி தோழி நம்மளுக்கான நேரம் முடிந்து விட்டது மீண்டும் அடுத்த இதுல சந்திக்கலாம் தோழி நன்றி